வணக்கங்க நல்லாருக்கீங்களா
உம் நல்லா இருக்றோ நீங்க எப்டி இருக்கிறீங்க
உம் நல்லா இருக்கறோ அஹ் அதான் எங்க தங்கச்சி வர்றதா இருந்தது இன்னைக்கு னா இன்னைக்கு நைட் வந்துருதுதா இருந்தது ஆனா திடீர்னு அவங்க ஒரு நாள் ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு
ஹம்
ஆஹ் அதனால அவங்க நாளைக்கு தா வர மாரி இருக்கு
உம்
அதுக்கு எல்லாருமே இங்கதா இருக்கிறோ எங்க அப்பா மட்டுந்தா ஊருக்கு போயிட்டாங்க
கெளம்பி போயிட்டாங்களா இன்னி
இல்ல இல்ல இன்னைக்கு காலையில டிஃபன் சாப் விட்டுட்டு கெளம்பிட்டாங்க ஆஹ் நாளைக்கு நா அங்கய இருந்துட்டு நாலுனைக்கு வராங்க உம் என்னப்பா பண்றீங்க தக்காளி தொக்கு பண்ண
ம்
அதுக்கப்புறமா எதுவு செய்ல தக்காளி தொக்க அப்பளம் போட்டு குடுத்த நா மதியம் நல்லா படுத்து தூங்கிட்ட அவங்களே என்ன சாப்பிட்டாங்களோ தெரில எல்லா சாப்டாங்களா போய் பாக்கணு என்னென்ன இருக்குது இப்ப என்ன பண்ணணு கிரைண்டர் வேற மாவு போட்டிருந்த ம் அம்மா ஃபுல் ரெஸ்ட்ல தா
இன்ன வேல செஞ்சட்டாங்க ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கறாங்க
ஆஹ்ஹ கோயிலுக்கு போயிருந்தாங்கோ
போயிட்டு வந்திருக்கற மாரி இருக்குது
உஹம் கோயிலுக்கு போயி ஒன்றர மணிக்கோ நா தூங்கிட்டே அது எப்போ வந்தாங்களோ ஹம்
நைட்டுக்கு டிஃபன்னு
மாவு கிரைண்டருக்கு போட்ட ஆஹ பாக்கணு தோச சியோ இட்லியோ யாருக்குன வேணும்னா அது உம்
செஞ்சு குடுக்கணு உம் உம் நாங்க இன்னிக்கு காலையில தோச சட்னி அதே இக்குது சட்னி இக்குது மு சாம்பாரு சப்பாத்தி இரு சப்பாத்தி இக்குது தோச ஊ ஊத்திகணு எது சாப்டது மாங்கா பழமா அதனால சாப்பிடடுறதுல சாப்பாட எல்லா மீதி
ஆமா ஆமா நேத்து கூட நைட் அப்டிதா இன்னிக்கு காலைல அந்த சாப்பாடு கரச்சு நா தா குடிச்ச உம்
சாப்பாடு எல்லா எதுக்கு கரச்சு குடிக்கிறருது அப்டில்லா கரச்சு குடிக்கமாட்ட அதெல்லா கா்சு குடிக் கூடாது
சாப்பாடுதா கரச்சு உம் சாயந்தரதா குடிச்சே நா மத்தியானம் எதுவுமே சாப்பிடவே இல்ல காலையில டிஃபன் சாப்பிட்டு காலையிலயே எங்கள கரச்சு குடிக்கதுன்னு அப்டியே இருந்துட்டே அதுக்கப்புறமா சாயந்தரம் தா கரச்சு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ம் நேற்று எங்க மாம்ப னே அந்த இந்த ஆ நாகப்பழொ அத சாப்ட்டுட்டு நாங்கம்மனு இருந்துட்டாங்கோ அப்பா எனக்கு சாப்பாடே வேணாமா என்னால் முடியாது அப்டின்னு ஆ அதுனால இன்னு சாப்
அதனால சாப்பாடு சாப்பட முடியனு இதுல அதன் சாப்ட்டு வயிறு ஃபுல்லாயிடுது
ம் ம் அதா அதா அதுக்குதா எதுவுமே சாப்படவே மாட்டன்ட்டாங் நைட் எவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணாலு சாப்டவே இல்ல ஆ அதுக்கு சரி அப்டின்னு அந்த சாப்பாட்ல தண்ணி ஊத்தி வெச்சிருந்த
எங்கயு வெளில எங்கயு போயிட்டு வர்லையா
இல்ல எங்கயு போறது அ வந்தாதா அவங் வந்தா எங்கயாவது போணு எங்க போனுன்னாலு வண்டி இருக்கணு இல்லன்னா இங்க
அவுங்க வந்தாங்கன்னா வண்டி எப்டி
அவுங்க வண்டி வந்துருது நாளிக்குதா அவுங் மாமியார் வர்றாங்கோ வண்டி எத்துக்குண்ணு அதுக்கப்பமா இங்கயே இரக்கறாங்கோ அவுங்க வண்டி இருக்குந்தா அவுங்க வண்டீல போயி இது பண்ணினு வந்தர்லா
உங்க ப
இல்ல சின்னவ கெளம்பிப் போனா பெரியவ மட்டுந்தா இரு அ சின்னவ களம்பி போனா
ம்
ஆ அதா அவங்கதா டென்ஷனு ஒரு நாலு மண் நேரொ அஞ்சு மண் நேரம் போணு இங்கர்ந்து அங் போயி அந்த கா ரூமு போய்ட்ட அப்டின் சொல்ற வர்லியு கொஞ்சொ டென்ஷன்
அவ்ளோ நேரொ ஆக்தா அங்கேர்ந்து
இல்ல இன்னக்கி ஞாய்த்திக்கெழம டிராஃபிக் அதிகமா வரு ம் அந் மாரி அதிகமார்ந்தா ஏன்னா ரெண்டு மணிக்கே போறான்னா நாந்தா வேணா நால் மணிக் போ கொஞ்சொ சில்லுனு அப்டீன் இங்க என்மோ சில்லுன்தா அனால ஒரு நால் மணிக்கு போ க்கு ஆ ட்ராஃபிக்ல மாட்டினு இப்பவே இன்னு எவொள் நேரொ ஆதோ பத்து மணிக்கெல்லா போய்டான்னா கொஞ்சொ டென்ஷன் இல்லாம இருக்கு என்க்கு
உம் இப்ப எதும் கிளாஸஸ் எதும் இல்ல இல்ல நாளைக்கு தானே
நாளைக் போன் என்ன அவ்ள நேரம் சார்ஜ் வரணு இதுங்கெல்லா சோ வாட்
அங்கிருந்து அங்க போறதுக்கு
ம் ம் அதுதான் டென்ஷன்னு ம் என்ன பண்றது
அக்கா வண்டி இருந்தா கூப்ட்டு போய் விட்டு
உம் ஆ டிராபிக் தான் மா இங்க இருந்து மூணு மணி நேரம் ஆவுது அங்க போறதுக்கே மாமுலா கார் எதுனா எடுத்துகுன்னாவே நீங்க பஸ்ல போறது இன்னும் கொஞ்சம் லேட்டாதா ஆகும்
வந்தாங்க கொஞ்சல் இருக்ற மாரி இருக்கும் பாத்
ஆஹ் ஆ ஆமா உம் அக்கா ஏதாவது போன் பண்ணாங்ளா
இல்ல ஃபோனே பண்ல நானு பண்ல எனக்கு டை டைமே இல்ல
ஆஆ என்ன இன்னிக்கிதா கொழந்த போயிட்டா ங்ல இன்னு ஊருக்கு
கொழந்தை பத்து மணிக்கு களம்பி போனாங்க அவங்க களம்பி போயிட்டு மார்னிங் அவங் இன்னு வெளிய வேலைங்க கொஞ்சோ அப்டியே இருக்குது வேலைங்களே தள்ளிப்போது
ஆஆ
ங்களுக் காலைல செஞ்சது அப்பறோ அவங்க போயிட்டு பின்னாடி எல்லா எடுத்து வச்சு எல்லா கிளீன் பண்ணி
ம் ம் அதா என்ன இப்ப அங்கையு வெயில் கம்மியாயிகுதாமா
ஆ வெயில் கம்மியாதா இருக்குது அங்கியு இப்போ மழை காலந்தான ஏன்னா மழை வர்ற மாரி இருக்குது இங்க கூட அப்டிதா இருக்குது,
ஆ இங்க டெய்லி மழை விழுந்துதாருந்துச்சி இன்னைக்கிதா இங்க மழை காணு
ம்ஹூம் மழ மூடின்னே இருக்குது வெயிலு இல்ல செய்யுற வேலயு செய்யுறது இல்ல இப்ப தா உக்காந்தே இப்ப தா இப்டியு அப்டியு போய் வாக்கிங் போய் ஆஹ் இக்குது இக்குது மல்லி பூ ஜாத ட்டு மல்லி எல்லா பூவு பூக்குது அது பறிக்க அதுக்கூட டைம் இல்ல எங்கன்னா போட்ட நோட்பன்றா
எனக்கு சின்ன சின்ன செடிங்க கொஞ்சோ
இருக்குது இருக்குது உம் எடுத்து வக்கி ஆமா குடுக்கறோ
ஆஹ் ஆஹ் ஆஹ் மல்லி செடி ஒரு எடம் இருக் குது அது எல்லாமே சுத்தம் பண்ணி காம்பவுண்ட் போட்டுட்டோ அங்க நட்டுல்லா அப்டின்னு
உம் உம் இருக்குது இருக்குது இப்போ மழ வந்தப்போ மழ காலத்துல நட்டு டா நல்லா வந்துட்
அதுக்கு தா ஆஹ் உம் அததா எடுத் போய் நட்டுல்லா அப்டின்னு உம் இந்த சா செம்பருத்தி பூக்கு இதுவு அதுவு அது சென்டு மல்லி மல்லிப்பூ இது மட்டு போட்டுக்னா
நல்லா வாசம் மல்லி பூவு சென்டு மல்லி கூட நல்லா இருக்குது ந நித்தி மல்லி இருக்குது சென்ட்டு மல்லி இருக்கு மல்லிப்பூ எல்லாமே நட்டு வச்சா பூவு எதுக்கோ ஒன்னுதுக்கு ஒதவு
ஆமா ஆமா இப்ப வேற ஒருத்தங்க ஊருக்கு போனாங்கன் ட்டு தா நா போய் பெர்ச்சினு வரே தெனொ நாலு மொழ பூ ஆவுது
உம்
அவுங்க எது இதுக்கு பந்தலும் போட்டு இல்ல எதுமே இல்ல அப்டியே வுட்டுச்சுக்கிறாங்க அப்டிந்தே நாலு மொழம் பூ ஆவுது அது
நாங்க மல்லிச்செடிக்கே தண்ணி ஊத்துறதில்ல அங்க வந்து பாம்பு ஒக்காந்துக்குதுன்னு போ தண்ணியா ஊத்தற தில்ல அது அஹ இருக்கு இருக்கிரம்மா வரது பூ திபோ தண்ணி ஊத்தின்ணு நல்லா வுட்டா பத்து மொழம் வருது
ஆஹ் ஏ தண்ணி ஊத்துனா பாம்பு வருமா
தண்ணி ஊத்துனா ஈரம் நல்லா செடி இன்னு நல்லா ஃபுல்லா வந்துட்டு து துனிய வந்து உக்காந்துக்குது பழம் இக்குது உள்ள ஓட்ட போட் போட்டுன்னு உள்ளவே வந்துடுது உள்ளக்கயே அந்த மல்லிைப்பூ வேறு இருக்குதில்லையா அந்த அடியிலயே வந்துட்டு
ஆஹ்
அனால நெறைய ஊத்துறதில்ல எப்யோ வாரத்துக்கு ஒரு மெற ஊத்துறோம் அதுக்கே நெறைய வந்துட்டு அ பூ பறிக்கிறதுக்கு போனப் போ பாம்பு எவ்ளோ பெருசு இருஞ்சு இக்கு ஒரு பத்து நாளிக்கு முன்ன
ஐயோ ஐயோ ஆஹ்
நீட்டா இருக்குது அது பாத்துட்டு பயந்துட்டு ஜொரம் வந்துட்ச்சு
ஆஹ்
இப்ப ரெண்டு நாளா பூவே பறிக அப்படியே வெச்சுட்ட எல்லா கூட எதுவு இல்ல நீட்டா இருக்குது அந்த செடி செடி கிட்டவே ஃபுல்லா அந்த மல்லி பூவ எல்லா வேர் உடுது இல்லியா நல்லா ஆஹ் வந்துருச்சு
பெரிக்கிறான்லா குபரா இருக்கு கு எனக்கே பயமா ஐயோ அங்க போனப்ப வந்து பூ பெறிக்கிறது இருக்கு அது ஏதோ ஒரு மந்திரம் சொல்லினே பூ பெறிச்சினு இருந்த அது ஒரு இது வேற எதாவது ஒன்னு என் அம்மா வீ்ட்ல இரு ங்க சும்மாவோடோ வரமாட்டாங்கோ
பத்துருப்பா பூ போயி நா சின்ன
அதுக்குதா நா ஏதோ ஒரு மங் சொல்லிக்கனே அம்மா தாயே உனக்கே கூப் பிரிக்கிறதுல உனக்கே கொஞ்ச போட்டர்ற அப்டி னு இது பண்ணினே பிரிக்கறது இது யாருங்கூட யாரு வரமாட்டாங்கோ நா ஒருத்தியே போறே
உம்
அங்யும் பல்லம் ஓட்ட ஓட்ட நறைய இருக்குது
உம்
அதனா ஆஹ் அந்த மந்திர சொல்லினே
மல்லிப்பூ அது இது வேற அடுக்குமல்லி
ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா நானு வேற ஒரு பொண்ணு எனக்கு சொன்னா பத்து அடுக்கு பூ பாத்துருக்றீங்களா சின்ன ரோஜா பூ மாரியே இருக்கு அப்டின்னு சொன்னா
இதா குட்டி ரோஸ் மாரி இருக்கு இது வாசனை என்ன அவ்வளோ இன்னு நல்லா பலம் போடுது ல்ல தண்ணி வுட்டா எவ்வளவோ வருது இது இருந்துமே செடி இங்க எல்லா வீட்லயு எடுத்து போய் சின்னு இருக்குராங்கோ
ஆஹ் ஹா ஹா
வேற அந்த பக்க வச்சுன்னு இருக்கறாங்கோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பக்கெட்டு ஃபுல்லா பூக்குது இப்போ நேத்து கூட ஃபுல்லா பூக்குது சின்ன பக்
உம் எல்லா எடுத்து வெய் நா போயி நட்டுக்கிறநானு இந்த மகிழ மரத்துங்காட்டியு
நா நெலத்துக்கட்டுவே வெக்கணும்ன்னாவே பயமா இருக்குது அங்கிருந்துதா எடுத்துனு வந்து இங்க வச்சோ
ஆமா அன்னைக்கு அம்மா சொன்னாங்கோ வீட்ல என்னாவோ ஒரு நாலஞ்சு பாம்பு இருந்துச்சுன்னு
ஆறு பாத்துன்னா மேல இருந்து வந்து விழுது அது
ஐயோ ஆஹ் ஒண்ணும் பண்லையா
எவ்ளோ இருக்குது அது ஒ வரல சும்மா தான் இருக்குது
ஆஹ்
வரல உள்ளவே இருக்குது டைம் ஆயிருச்சு
பரவாயில்ல
ம் குட்டிங்களா குட் குட்டிங்க இல்ல அது குண்டாவாதான் அதுங்க ஒல்லிதானா அது எவளோ உயரம் இருக்குது ஏழு அடி இருக்குது
ஆஹ் ஹா ஹா
இருக்குதுங்க அதுங்க நான் ஓட்டுனேன் கீழ வந்துச்சு உள்ளே போனா செவுத்து மேல ஏறி நின்னுன்குது மேலிருந்து கீழப்பம் முக்கா செவுரு வெச்சா
ம் ஆம்மா எல்லா தொடச்சிட்டீங்கன் தெரியுமா
எல்லா அட்சில்லியே தொர்த்திரல்ல நாங்கோ அட்ச்சிட்டோ உள்ளோவே
அய்யோ பண்ணலாமா
ஆ அது ன்ன பண்ணாத என்ன பண்றது வெஷ பாம்பா
ம் ஆஹா
மர்த்துலதா இருக்குமா அது
ஆ ஆனா உள் வீட்டுள்ள எப்டி போச்சி
வீட்டுள்ளக்கது ஓட்டைல போய்ட்டுக்குது
ஆஹ்
அது ஓட்டைல பொய்ட்டு ந நானு அது பெட்டு் ஒண்ணு இர்க்குது அங்க பெட்டு் சுத்தி வெச்சிந்தா அது பெட்டு் உள்ள இந்துக்குது பெட்டு் மேலே நானு உக்கானுந்தந்துகுறோ மர்நாள் போனாங்க பெட் உள்ளவே இர்க்குது பெட்டு் எத்து வெளி போட்டாக்கா ரெண்டு ரெண்டு கால் சந்துக்குனடு உள்ளு ம் போது ம் பெட்டெத்து வந்து வெளிய போ ட்டு க்ளீன் பண்லா அப்டின்னு எட்னுவந்தா கீழவே விழுந்துட்டா அந்த க வீந்த ரெண்டு